ஹலோ அம்
வணக்கம்ங்க எஸ் எப்டி இருக்கீங்க என்ன பண்றீங்க
நல்லா இருக்கே நா வந்து இன்னிக்கி ரொட்டீன் இன்னிக் கி எப்டின்னா சமையல்ல வந்து என்னோட டேர்ன்னால ஆ நாந்தா செய்ணு யா சோ இன்னைக்கி ஃபுல்லா எனக்கு சமையல் வேலையே செரியா போகு அப்டின்னு சாட்டர்டே அ இப்டி போகு இந்த ஸ்பெஷல் வீக் நீங்க சொல்லுங்க
நமக்கு என்ன இன்னைக்கி எதாச்சு யேன் வேலைய செய்யலானு உக்காந்துருக்கே சோ கொஞ்சோ பண்ணிட்ருக்கே வேல அதனாலதா டிஸ்டபன்ஸ் வருது பட் ஆக்சுலி ம் கொஞ்சமாச்சு வேலய பண்ணிட்டு இருக்கறே அப்டியே வேல செஞ்சிட்டேதா உங்கள கூப்ட்டு நா இத பேசிட்ருக்கே நானு அட்லீஸ்ட் இன்னக்கி ஒரு ரெண்டு கிளாத்தாச்சு முடிச்சிரணுட்ருக்கே நானு ஈவினிங்க்குள்ள
ம் ஹும் ஹும் ஹும் ஹும் அதா அந்த ஒர்க்குங்குறப்போ அந்த டாஸ்க்ஸ் எல்லா இருக்கும் போது டாஸ்க் முடிஞ்சாதா நம்மளுக்கு நிம்மதி இல்லையா
ஆமா ஆமா இல்லனா ரொம்ப கஷ்டோ நம்ம ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவோ நடுவுல எதாச்சி டிஸ்டபன்ஸ் வந்துரு அது இதுன்னு எதாச்சு ஆயிரு அதுதா
கரெக்ட் கரெக்ட்டு எனக்கு இப்டி இப்ப எப்பிடின்னா அ லைக் எப்பவுமே ஆ இப்ப எங்க அம்மா வீட்லயு இருந்தாலு செரி என்னோட மாமியார் வீட்ல இருந்தாலு சரி சப்போஸ் நா சமையல் செய்ணுனா நா வந் து கிச்சன்ல இ இருக்கணு இல்லாட்டி அது எப்டின்னா இப்போ சப்போஸ் எதாவது ஸ்பெஷல் டிஷ்ஷாவே இருக்கட்டுமே ஆனா இப்ப ரெண்டு பேரோட தாட்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு இ நா செய்ற விதோ வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அவுங்க செய்ற விதோ டிஃப்ரெண்டா இருக்கு சோ நாங்க வந்து ஃபஸ்ட்டே அது என்னமோ நேச்சுரல் ரூல் மாதிரியே ஆயிடுச்சு நாங்க எப்
ஜீனோ ஹலோ கேக்குதா
ஏதாவது ஹெல்ப் வேணா இது ஹலோ
ஆ கேக்குதா இப்போ
ஹலோ
ஆ நீங்க பேசுறது கேக்குது நா பேசுறது கேக்குதா
ஹா கேக்குது கேக்குது
ஆ செரி இப்போ இன்னிக்கு உங்க டர்ன் சொன்னீங்க ஆனா நீங்க சமச்சு முடிச்டீங்ளா இல்ல இனிமேதா ஆரம்பிக்குனுமா ஏன்னா ஆல்மோஸ்ட் லன்ச் டைம் வந்துருச்சு
இல்ல ஆ பாதி பிரிப்ரேஷன் ஆயிடுச்சு அதுக்கப்றோ பாதி வந்து ஒரு என்ன ஒரு தேர்ட்டி மினிஸ்தா அதுக்கப் றோ ஸ்டாட் ஆ முடிஞ்சிரு ஆ எல்லாருமே தேர்ட்டி மினிட்ஸ்ல சாப்ட உக்காந்துருவாங்க அந்த மாதிரி
என்ன டிஷ்ஷூ
இன்னிக்கு பரோட்டா குருமா
லன்ச்சுல பரோட்டா குருமாவா
நாங்க எப்போமே ஆமா நாங்க லன்ச்சுல வந்து அந்த சப்பாத்தி ஆ அப்டி இல்லாட்டி அ ஆக்ச்சுலி ஃபுல் மெனு இருக்கு ஆ சப்பாத்தி கிரேவி தால் ரைய்ஸ் அந்த மாதிரி அனா நா அவ் ளோ ஹெவியா சாப்ட முடியாது அதுனால ஜஸ்ட் பரோட்டா குர்மா கொழந்தைங் களு அப்டிதா ஈவினிங்தா அவங்கல்லா ரைஸ் எடுத்துப்பாங்க சோ ஜஸ்ட் பரோட்டா குர்மா ஏனா இது ஸ்பெஷல் டிஷ்னால அட்லீஸ்ட் டூ டு த்ரீ பரோட்டா எல்லாருமே சாப்டுவாங்க அண்ட் அது என்னஃப் இல்லையா அந்த குர்மால நெறைய வெஜிடபிள் கிரேவிஸ் எல்லா இருக்கும்ண்ணா
ம்
இப்போ உங்ளுக்கு ஆஃபீஸ்ல ஏதாவது ஒரு டாஸ்க் அசைன் ஆயிருக்கோ இல்ல வேல செய்யும்போது உங்க கூட வந்து இப்போ சொல்லுவாங்க இல்லயா யா ஆ யாராவது ஒரு ஐடியா குடுப்பாங்க இல்ல அ ஆல் ஆஃப் த சடன் மிடில்ல வந்து இந்த மா இல்ல இல்ல இது இப்டி பண்ணு அப்டி பண்ணக்கூடாதுன்னு அப்போ உங்களுக்கு லைக் எப்டி கன்ஃப்யூஸ் ஆயிடுவீங்களா இல்ல உங்ளுக்கு கோவ வருமா எப்டி அந்த மாதிரி ஒரு சிட்டுவேஷன ஹேண்டல் பண்ணுவீங்க
எனக்கு தெரியாத ஒரு விஷயனா நா வந்து ஆ அவங்க என்ன சொல்றாங்களோ அத கேட்டு நா ஃபாலோ பண்ணுவே எனக்கு தெரிஞ்ச விஷயன்னா கூட செரி தெரிஞ்ச மாரி காட்டிக்க மாட்டா ஓக்கே அவங்க சொல்லி குடுக்குறாங்க சொல்ட்டு நா அப்டே ஆ ஓகே ஓகே ஓகேன் சொல்லி தலையாட்டிக்கிட்டு அப்டியே அஜிஸ் பண்ணி போயிருவ அதுக்கப்புறோ எனக்கு தெரியு ஆ நா பாத்துக்குற அப்டி சொன்னா கொஞ்ச வந்து ரூடா இருக்கு அ கொஞ்ச ஹர்ட் ஆற மாரி ஃபீல் ஆவாங்க சோ அதுக்குதா எனக்கு தெரிஞ்சாலு கூட நா வந்து என்ன பண்ணுவனா சும்மா தெரியாத மாரி நடிச்சிக்கிட்டு ஓகேவா அப்டியா அ செர் செரி ஓகே பண்ணி க்கலா சோ அப்டியே சொல்லி நா சமாளிச்ச அ மத்தபடி எனக்கு தெரியு நா பாத்துக்குற நீங்க போங்க அப்டிலா கொஞ்ச நா சொல்ல மாட்ட ஆ
ம்